வணக்கங்க ஆ கேக்குதா
ஆ ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க ஆ அப்பறோ உங்க பசங்க ஸ்டடிஸ் போகுது எப்டி போது
ஆ நல்லாதா போது இப்பதா அந்த ரிஜிஷ் ட்ரேஷன் வந்திருக்குது எக்ஸாம் இது காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு
ம்
ஆ அதுதா இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்குறா மொத்தோ இருவத்தி ஏழு சப்ஜெக்டா
இருவத்தி ஏழா ரெண்டு வருஷோ சேத்தா
ஆ இல்ல ஆறு மாசத்துக்கு இருவத்தேழு சப்ஜெக்ட்
ஓ ஆறு ஆறு செமிஸ்டர் நான் செமிஸ்டர் ம் அந்த மாரி
ஆறு மாசோ கழிச்சி இன்னொரு இருவத்தேழு வரு மொத்தோ
ம்
ம் நாலு வருஷத்துக்கு நூத்தி இருவது இது இருக்கா
சிலபஸ்
ஆ சிலபஸ் அதுல ப்ராஜெக்ட் ஒரு பத்து வருமா
ம் ம் ம்
அது மீதி வந்து சப்ஜெக்டா வருமா
ம் ஹூ
அதுல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை எவ்வளவு சப்ஜெக்ட்ன்றத மாத்திக்கு வாங்கலா அதுக் தகுந்த மாரி சாட் போட்டு இத பண்ணுவாங்க அததா இப்ப பண்ணிட்ருக்காங்க
ம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா இது ஃபீஸ் கட் ஃபீஸ் கட்டியாச்சா
இல்ல கட்னு
ம் எவ்ளோ அமௌண்ட்டு
செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்
ஒரே சிங்கிள் அமௌண்ட் கட்டணுமா ரெண்டு டியூவா கட்ணுமா
இல்ல ஒரே டியூ தா கட்ணு மண்டேக்குள்ளே கட்ணு நெக்ஸ்ட் ம அ மண்டே த டியுஸ்டே த செவ்வா கெழமதா லாஸ்ட் டேட்டு கட்
காலேஜுக் போறதுக்குள்ள எல்லா கட்டி முடிக்கணு
இல்லனா ஒரு நாளைக் கு நூறுபா ஃபைன்
ம் ம் ஓ வர்லனா
ம் எப்ப கட்றமோ அது வரைக்கு ஃபைன் ஏறிட்டே இரு
இங்க அப்டி இல்ல இவுருக்கு சின்னவருக்கு ரெண்டு டியூவா குடுத்துக்குறாங்க ஒரு டியூல ஒன்னே கால் லட்ச கட்ணு ரெண்டாது டியூல ஒன்னே கால் லட்ச கட்ணு ஒரு டியூக்கு
ஒரு வருஷத்துக்கு வ
ரெண்ற ஆமா
கொஞ்ச கஷ்டப்பட்டு கட்றவங்க கொஞ்ச கஷ்டப்பட்டு நல்லா படிங்கோ அப்டின் சொல்லு சொல்லிட்டே இருந்தாதா பசங்களுக்கெல்லா ஏறு
ஆமா அங்க வேற ஐ பையா படிக்கிறாங்களா பசங்க அதனா பரவால பைய புரிஞ்சுட் படிக்கறா
துல எடுத்து அரட்டை அடிச்சிட்டு அரட்ட அடச்சே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பாங்க நம்மளோட கஷ்டெல்லா ஒண்ணுமே தெரியாது
அது ரைட்டுதா என்ன பண்றது நம்ம சொன்னாலயு இந்த ஏஜ்ல ஏறவு மாட்டன்து நம்ம சொல்றது கஷ்டமு புரிய மாட்டன்து
நம்மதா அனுபவிச்சுட்டு சொல்றோல்ல அனுபவிச்சுட்டு சொல்றோ உங்கள்ட்ட ஏத்துக்குனா என்ன
அனுபவிச்சுட்டு சொன்னா அவ மண்டைல ஏறதில்ல அவுங்ளுக்கு அதாங்க அவுங்க ஏஜ நம்ம கடந்து வந்தோன்றது அவங்களுக்கு தெரில அதே ஏஜ்லதா அவங்க இக்கறாங்க அவங்க நம்ம ஏஜுக்கு அவங்க வரும்போது அப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அ அம் அம்மா அப்போ சொன்னாங்க அப்டின்னு சொல்லிட்டு அதுக் தகுந்த மாரி ம்
இப்போ இப்ப என்னைக்கு அவனுக்கு சின்னவ பையனுக்கு எப்ப காலேஜ்
அவனுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்தும் வாங்குவிங்ளா இது
ம் நெறையா நாள் லீவ் வருது
ஆமா ரெண்டு மாச கிட்ட லீவ் வருது இன்னமே சொல்லி நின்னுகிட்டே படிச்சனே இது ஆனா இதுலே பண்ணா ஒரு கோஸு அதுக்கு சர்டிக்ட்டு வந்துக்குது இன்டர்ன்ஷிப் மாரி ப்ரீயா அங்கே காலேஜில கடச்சிர்ச்சி அது பண்ணாரு இப்போ இன்னொன்னுக்கு கோர்ஸ் அங்கே குடுக்குறாங்க இன்டன்ஜிப் மாரி அதுக்கு ஒரு ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் கட்னா அது ஜிஜே ரிஜிஸ்ட்ரு ஆயிக்குது அது டுவெண்டித்ல இருந்து வர சொல்லிக்கிறாங்க அப்ப வந்து காலேஜ் போவாரு அதுக்கப்றமா கிளாஸஸ் ரன் ஆவு
ஒவ்வொரு நாளு வேஸ்ட்டா போதுன் நாம கவலப்பட்றோ வேஸ்ட்டா போனா குட பரவாயில்ல அப்டின்னு ஒரு சிலர்லா இருக்குறாங்க
ஆமா என்னா பண்றது வாழ்க்க அடிபிட்டு ப்ப பட்டு வரவங்களுக்கு தெரிது படாதவங்களுக்கு கத்துனு கத்துனு வந்தாங்க நாங்க வீந்தி வீந்தி வீந்தி வீந்தி ஏந்து வராங்க நம்ப வீழ்றதுக்கு முன்னே சொன்னாலே தெரிது அது விழுந்தாதா தெரிதுன்னு விழறாங்க என்னா பண்றது
என்னா கஷ்டப்பட்டு செய்றவங்களுக்கு அதிகாரம் நமக் ட்றதில்ல கஷ்டமே இல்லாதவங்க அது
ஆமா ஆமா ஆமா அது வேனா பண்றது ம் ட்ரிபெல்லா போறீங்களா லாஸ்ட்டா எங்க பொய்ட்டு வந்தீங்க பாத்திங்க
நா எங்யு போல ம் ஓய் வாழ்க்க நடுதித்திக்கு போராட்டமா இருக்கு இதுல ட்ரிப் வேற கேக்குதா ம்
இல்ல ஒரு ஆள் அதா சொன்னால நீ நாங் ட்ரிப்புக்கு போறீங்களா அப்டின் கேட்டாரு அப்றமா இல்லங்க அம்மா வீட்டுக்கு பொறதே பொயிட்டு வரே அம்மா வீட்டுக்கு பொயிட்டு வறதே ஒரே பெரிய ட்ரிப்பா இருக்குது அப்டின் எங்க இருந்து ட்ரிப்பு போறதின்னா ஒரே சிரிப்பா வருது சூஸ் பண்ணு அப்டின்னாரு பசங்க எவ்ள பெஸ் இக்றாங்கனு குட்டி குட்டி பசு குட்டி குட்டி பசங்கனு போறீங்க இன்னு பெருசாவுட்டு அப்றோ அ அவுங்ளுக்கு எஜிகேஷன் ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்ப தெரியு அவன போறீங்களா இல்லயானு சொல்ட்டு க கலாய்ச்சின்தே அவரு சிச்சின்ந்தார் என்னாங்க இப்டியெல்லா நீங்க பேசுறீங்க அப்டின்னாரு இல்ல இருக்குற யதார்த்தத்த சொன்னே அப்டின்னு கரெட்டு தானே
ம்
ம்
அந்த சின்ன வயசுல கூட்டுன்னு போய் வந்தோ இதெல்லா பாத்தீங்கன் சொன்னா அது வந்து அப்போ பாத்ததெல்லா கணக்கு இல்லியா இப்போ பாக்கணுமா புதுசா பாக்கணுமாப்
அப்டில் ஆ அது வந்து உங்கிட்டிருப்பா எப்டின்னா நீங்க விவரமாக்கும் போது நீங்க போனீங்கோ நீங்க பாத்தீங்கோ நாங்க அப்ப விவரமே இல்ல அதனால எங்ளுக் தெரியாத அது விஷ்யோ அது நீங்க உங்ளுக் போயிட்டு அந்த ட்ரிப்பு அது எங்குளுக்குன் தனியா ட்ரிப்புப் கூட்னு போனீங்கிளா இல்ல எங்குளுக்குன் அன்ப்புனீங்ளா எ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாப் போறானுவே ஒரு ஒர்த்தனு இருவதனாயிரோ முப்பதனாயிரோ வெச்சுனு ஆறு மாச்த்துகு ஒரு முற ட்ரிப்பு அடிகிறானுவா ஒன்னு அவுங்க கூடியே அன்ப்ப மாட்ருகிகோ நீங்குளு கூட்னு போ மாட்ருறீகோ காலேஜூ ட்ரிப்பு அன்ப்ப மாட்டேன்றீங்கோ இந்த மாரிப் போற்த்து பசங்கிள்து அ இருக்கிற வயிஃப்
போம்முடில நீங்கப் படிச்சி வ் காசு சம்பாரிச்சு நீங்க ட்ரிப் போங்க அப்டின் சொல்ல வேண்டிதானே
அதெல்லா சொன்னா அதெல்லா எங்ளுக் தெரியு இப்போத்துக்கு நாங்க சொல்றோ அப்டின்றாங் எ எப்டி இப்டி வாக்குவாதோ பத முடியு பசங்கிட்ட அடடடடான் இக்குது ஒக்காந்தின் எப்புடிதா ம்மாலா நாலு பேர வள் த்துச்சோ அதுக்கு முன்னா எட்டு பேரு போட்டு வள்த்தாங்ளோத் தெர்ல இத்தினிக்கு அ ஃபேமிலியு ரன் பண்ணினு எஜகேஷனும் பாத்துன்னு அப்பறமா எ எங்கனாவ் திருவிழா கிருவிழா ஆயா விடு அப்பா வீடு எங்கா ஒன்னுப் போறதோ ட்ரிப்போ கிப்போ அப்பெல்லா அம்ச்சுந்தாங்கல்ல அதெல்லா பெரிய விஷ்யந்தா எனக் தெரிஞ்சி இப்போ ஆனர்ப் பண்றே நிஜமா ஆனர் பண்றே
ம் நாங் கேப்பே ஒரு சில டைம்ல நா எங்கியாது அம்ச்சிட் ட்டு இந்து அவுங்க வர்ற வரைக்கும் பயத்துட்டே உக்கான்னுகுறது எப்ப வருவாங்கோ ஆ எப்டி வருவாங்க எத்தன மணிக்கு வருவாங்க அன்னேத்தூ க்கோ வரதுல சாப்பாடு எங்கர்துல்ல அது நீ அப்போ எல்லா எப் ப்டி இருந்தே ம்மம் அப்டின் கேட்டா அவுங்கா ஆ அதுதா அதெல்லா அப்ப யோசிக்கிலியா இப்போ அப்ப டி வி அந்த மாதிரி அல்லா இல்ல அதனால பயோன்றது தெரில இப்போ டி விப் பாக்கம்மோதுதா அதிகம் மா என்னென்ன நடக்குது அப்டின்ற ஒரு பயோ வருது அதனால வந்து உங்ளுக்கு அந்த பயோ இருக்கு
ஆ ஆமா அது ரைட்டுதா அப்போ வந்து மீடியா ஒலகோ இல்ல அது வேற உலகமா இருந்ச்சி இப்போ போவப் போவ டெக்னாலஜி முன்னேற முன்னேற கிரைம் ரேட்டு ஏறிகினே போவுது நெறையத் தப்புக்கள் நடகுது அது என்னாப் பண் டுந்துன்னுன் தெரியில அவுங்ளு ஓரளவுக் பாத்துன்தாப் போறாங்கோ ஆனாலே நடக்குத்து நடந்துன்தா இங்குது இப்போ கூட பாருங்கோ ஓ யூடியூப்ல அந்த எதோ ஒருக் கொழந்த ஒரு எட்டு வயிசு கொழந்த எதோக் காட்ல தெரியாத்தனமா வளழ்ந்துகுது அதுக்கு ட்ரெஸு கூட குட்டி ட்ரெஸ்ஸா போட்னுந்துகுது ட்ரெஸ்ஸு கூட இல்ல அதுக்கு அதே எதா எலே மறைவாக் அதுக்கப்புறமா பாத்தா யாரோ ஒருத்தர் பாத்துட்டு ரெஸ்க்யூஸ் ஃபோன் பண்ணி அவுங்க வந்து பிக்கப் பண்ணி கூட்டுனு போனா நம்ம நார்மலா இப்டி பேசுறோ பாத்தியா அந்த பேச்சு கூட அந்த கொழந்தைக்கு தெரியில பயப்புடுது கிட்ட வர்றத்துக்கு பயப்புடுது
கொழந்த
அது வேற கொழந்த இது காட்லயே வளந்த கொழந்த காட் லேயே வளந்துக்குது வெளி உலகமே தெரியாத காட்லேயே வளந்துக்குது
ம்
ஒரு எட்டு வயசு சிறுமி அப்புறமா பாத்துட்டு கூட்டினு போயி ஹாஸ்பிட்டல்ல இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணின்னு ஆ மக்களெல்லா பாத்தா நம்ப பேசுனா வாய பொழுந்துன்னு பாக்குதா கிட்ட வர்றதுக்கும் பயப்புடுதா பேச்சு இந்த அனிமல்ஸ் மாரி நடக்குதா நடக்கறதுக் கூட அனிமல்ஸ் எப்டி ஃபோ நாலு கால்ல நடக்கு
ம் ம்
அதே மாரி நாலு கால்ல நடக்குதா
இது ஜெல்லாயோ உண்மையா இருக்குதா உண்ம இல்லன்னு தெர்லயே
இல்ல உண்மை இருக்கறதுனால தா வருது வெளிய இல்லன்னா வெளிய வராது இல்லயா அது காட்லயே யாரோ ஒரு கொழந்தைய அங்க விட்டுட்டு போய்ட்டாங்களோ இல்ல பெறந்துச்சோ என்னன்னு தெர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காட்லயே வளந்தது அது அந்த கொழந்த அந் அந்த மாரி இப்டி இருக்குது சுச்சுவேஷன்
பாடுறதுல்லா இல்லாம இப்டி வளந்துரு
அது அனிமல்ஸே அது அனிமல்ஸ் என்னென்ன சாப்புடுது அங்கல்லா பழல்லா இருக்கு இல்ல பாலு பழ அந்த மாரி எல்லா இருக்குல்ல அதெல்லா பாத்
ம்
அதெல்லா பாத்து
சேரி சேரி நன்றி
நன்றி